வைங்க
நல்லா இருக்குறீங்களா நல்லா இருக்க வீட்லதா இருக்கற அ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல பத்தி பேசுவோ பொங்கல் பண்டிகை இருக்குல்ல
அஹ்
ஆஹ் அதுதா வந்து தமிழோட பாரம்பரிய ஒரு இதுதா பொங்கல் பண்டிக தா பண்டிகையிலேயே அஹ் ஆமா எங்க நாங்கள்லா கிராமத்தில இருக்கறனால எங்கள் ஊர் சைடு வந்து பொங்கல் பண்டிகைனாவே ஒரு மாசத்துக்கு முன்னடிக்கே அது தொடங்க ஆரம்பிச்சிரு
அது பொங்கல்ல பண்டிகைன்னா பொங்களுக்கு டிரெஸ் எடுப்பிங்க ஒரு சிலவங்களுக்கு தல பொங்கலா இருந்ததுன்னா அது அவங்களுக்கு கொஞ்சோ ரொம்ப விசேஷமான பொங்கலா இருக் ஓ அதுக்கு அம்மா வீட்ல இருந்து ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க நகல்லா எடுத்து கொடுப்பாங்க இல்லையா
இல்ல அது அது ஒரு வகையான பண்டிகை இருக்கும் எங்க கிராமத்து பக்க பண்டிகை எப்டின்னா இப்ப மார்கழி மாசம் ஃபுல்லா அஹ் இல்ல நா சொ சொல்றது கரெக்ட் தா நா சொல்ற பாருங்க எப்பன்னா எங்க சைடு வந்து மார்கழி மாசோ ஃபுல்லா பாத்திங்கன்னா வாசல்ல கோலம் போட்டு கோவில்ல வந்து ரேடியா கட்டி பாடு ஓடிட்டே இருக்கு முப்பது நாளு கிரமத்து சைடு அ வாசல்ல கால்ல அஞ்சு கால்லே என்ன பண்ணணு வெள்ளண்ண மூன்றமணிக்குலா எந்திர்ச்சுருவோ மூன்ற மணிக்குலா எந்திர்ச்சு வாசல்ல தண்ணியே கோ வாசல்ல சாணத்த தெளி ச்சி கோலோ போடுவோ நுப்பது நாளு முடிஞ்சிருமா இப்போ பொங்கல் பண்டிகை வர்றதுக்கு என்ன பண்ணுவோ அந்த சு கிராமத்து சைட்லா பாத்தீங்கனா ஃபுல்லா வந்து மாடி வீடா இருந்தாலு செரி ஓட்டு வீடா இருந்தாலு சரி வெளிலெல்லா பாத்தீங்கனா மா மண்ணாதா இருக்கு ஃபுல்லா சிமுண்டெல்லா இருக்காது மண்ணாதா இருக்கு என்ன பண்ணுவாங் அ பத்து நாளைக்கு முன்னாடிக்கே போயி மண்ணு இந்த களிமண்ணுன் சொல்வாங்கல்ல களிமண்ணு களிமணு அத வா அத வந்து வெட்டிட்டு வந்து ஒரு எடத்துல போட்டு அதுல தண்ணிய ஊத்தி ஊற வச்சு காலால மிதிப்போ காலால மிதிச்சு அத வந்து ஒரு பக்குவத்துக்கு ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துகு கொண்டு வந்துருவோ அத எடுத்து என்ன பண்ணுவோ போலியோற அந்த மண்ணு எங்கெங்க தர மண் தர இருக்கோ அது எல்லா பூசுவோ பூசி காயவுட்டூ அத வந்து ஒரு கல்லு மாரி இருக்கு அந்தக் வளவள வளன்னு ஒரு கல்லு அத கல்ல வச்சு தீத்துவோ அந்த இது தீத்துனோம்னா